பந்திரம்
ஹலோ
ஹலோ சொல்லுங்க
ஆஹ் சொல்லுங்க இப்ப அதுதாங்க விஷயம்
உம்
இப்ப அதாங்க நம்ம வந்துட்டு
ஏங்க அந்த புள்ள இல்லங்க அவளவு உங்களுக்கு புரியல எனக்கு தெரியல இப்ப இப்ப நீங்க சொல்றது எல்லாமே நூத்துக்நூறு உண்மை தாங்க எல்ல நீங்க சொல்ற விஷயம் வந்துஹ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நார்மலா ஒரு ஃபீலா ஒரு விஷயம் தாங்க இதனால நம்மளுக்கு வந்து அவங்க வந்து நம்ம அவாய்ட் பண்றாங்களோ இது பண்றாங்கள சொல்லி இது இருக்கும்
அவாய்ட் பண்றாங்கன்னு தோணாதுங்க நம்மகிட்ட அவங்க அவாய்ட் பண்றாங்கன்னு எனக்கு தோணல நிஜமாவே ஆனா என்ன பாண்டு இல்ல இப்போ செரி இது
பாண்டு இல்ல பாண்டு செவ நான் என்ன சொல்லவறேன் வச்சகங்க ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் ஒரு எந்த இடத்துல பிரேக் ஆச்சுனு சொல்லி உங்களுக்கு தெரியும் அவுங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தா அந்த பிரேக் ஒரு பத்து நாள் பிரேக் எடுத்து இருப்பாங்க அந்த பிரேக் என்னான்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் வந்து அதாம் அவங்க ரெட்டிபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்டி இருக்கும் போது திருப்பி வந்து நான் நான் நான் அக்சுவலா வந்து எத்தன மெசேஜ்யு மொத நீங்க பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க நான் சொல்றேன் அவங்ககிட்ட எத்தன மெசேஜ் நீங்க பண்ணுவீங்க வெளியே போயிட்டு வந்தா மீன்ஸ் இப்ப வெளியே போகும்போது நார்மல் டிக் வரும் வருமா வராதாங்க
இ இப்போ நம்மக்குள்ள பேசலாங்க
ரி சரி ஓகே ந நீங்கள சும்மா பேசுவோங்க அதாங்க வெளிய போயிட்டு வந்தா டெக்ஸ்டோ இல்ல நார்மல் டெக்ஸ்டோ பண்ணுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க
பண்ணுவேங்க அப்போ
ஈகோ அந்த ஒரு நா எப்படி சொல்றேன்னா முதல்ல வந்து மிஸ் பண்ணா உண்மையா மிஸ் பண்ணா டெக்ஸ்ட்டு வரும் ஓகே ஒரே ஒரு
தோண மாட்டேங்குதுன்னு அர்த்தம்
எப்படிங்க தோண மாட்டேங்குது அர்த்தம் இப்ப நான் போடல அதான் உங்களுக்கு தோண மாட்டேங்குதுன்னு அர்த்தமா
அப்டி கெடயவே கெடையாது முன்னாடி போடு எப்டி தெரியுமா முன்னாடி சில டைம் பேசிட்டு இருக்கும் போது அதாது நம்ம பேசிட்டு போனை வக்கும் போதே பயங்கரமா திருப்பி உடனே போடுவோ பேசிட்டு போன அப்பதா கட் ட் பண்ணிருப்பா அடுத்த நிம்ஷமே போடுவோ ஏ போட்றோ நம்ம அப்பதான பேசிட்டு வச்சிருக்கோ அவுங்கள ஏ மிஸ் பண்றோ அப்ப நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு இப்பதா நீங்க ஒருத்தங்களிட்ட பேசி வைக்கிறீங்கன நீங்க அவங்கள மிஸ் பண்வீங்களா நா அந்த மாதிரி மிஸ் பண்ணிருக்கீங்க ஏ ஞாய நீங்க க்ளோஸ் பண்ட் நா பேசிக்கிட்டு இருக்கே பேசி போன வச் ச ஒடன நா ஒங்கள மிஸ் பண்ணிருக்கே ஓட் ட்டன நம்ம டாட் போடுவே ஆனா அது என்ன சொல்றது அந்த ஒரு விஷய இப்பல்லா இல்லங்கிற சுத்தமாவே இல்ல போட மாட்டேங்குது
ஒடனே அவங்க அதிகமா அவெலபிலிட்டி குடுக்கறதுனால தா தொனலே அப்டின்னு கேட்டா துவு இல்ல ஏன் தேவ தோண மாட்டேங்கன்னு கேட்டா அதுவு தெரியல இன் நாவு உங்க மேல மட்டு தப்பு சொல்ல அது எனக்கு தெரியலன் நா சொல்ற என்னோட ஏ சைட்லருந்து இப்ப எனக் து ஏதோறஸ் பண்ஸ் கொடுக்க தோணல
இத போய் யார் தப்பு இது எப்பன
இது நா அப்ப ஏ ம் தப்புதா சொல்றீங்களா முழுக்க முழுக்க
இப்ப நா உங்க தப்புன்னு மட்டுமே சொல்லீங்க அதுல உங்க தப்ப அவங்க தப்புன்ன ரெண்டு பே ரெண்டு பேத்து பெரிய மென்ஷன் பண்ணலீங்கதுல அது ஏன் உங்களுக் இப்ப பினாம்ம மத் மூச் முழுக்க முழுக்க இவங்க தப்புதா அவங்க தப்புதானு எப்டி எப்டி சொல்ல முடியு ஒரு பொர்சன் எப்ப ஒரு பொர்சன் வந்து ஒரு விஷயத்த வந்து எப்டி கண்வேப்பண்றன்னு நினைப்பீங்க நீங்க
கன்வே பண்றதுனா இப்ப நம்ம இப்டி கன்வன்ஸ்ட் ஆகாம அதானே கன்வே பண்றது
கன்வன்ஸ்டே வந்து பாத்தீங்கங்க கடைசி வரைக்கு ஒரு விஷய நீங்க எதிர்பாக்கற அது எதிர்பாக்கற விஷயத்த சொல்லி கவின்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கறத வந்து அது எப்டி பாசிபில நீங்க நினைக்கிறீங்களா பா அப்டி இல்லங்க நா அவங்க ஒரு பத்து விஷய சொல்லுவாங்க ப்ளீஸ் இந்த மாரி நடந்துது பா சாரி பா தெ தெரியாம நடந்துசு இது வந்து தெ நம்ம இப்டி பண்லாமா பத்தீஸ்ய சொல்லுவாங்க ஆனா பத்து விஸ்யல வந்து நீங்க எதிற்பாத்த ஒரு ந்த ஒரு விஸ்யத்த வராது அதாது பத்து விஸ்யங்கள் சொல்றா அப்ப என்ன சொல்றீங்க கண்வென்ஸ் ஆகல எனக்கு அந்த மாரி சாரின் சொல்லும் போது ப்ப ஒரு விஷயம் விசார விம் என்னென்ன விஷயனு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி யோசிட்டு கொண்டிருப்பாங்க மீன்ஸ் அதை பத்தி மட்டுதா யோசிச்சிட்டுருப்பாங்க எப்டி நீங்க வந்துந்த விஷயத்த எப்டி பண்றது அந்த விஷயத்தவந்து எப்டி டாக்கில் பண்றது எப்டி நம்ம கொண்டு போறது சர்தா ஓகே நாம் வந்து பி சேஃபா கொண்டு போணு அது நாம எது சொல்லி அது தப்பாயிரமுணடி தப்பாயிரக்கூடாது ஏ நம்ம அத உன்னி பாஸ்ட் பாசிட்டிவா நாங்க வந்து புரிஞ்சுக்கணு அப்டின்னு சொல்லி எத்தன விஷயத்த யோசி இருப்பாங்கன்னு யோஸ்ச்சி பாத்தீங்களா
இத்தன விஷயங்கள யோசிப்பாங்க நா யோசிக்கறத தப்புன்னு சொல்ல ஆமா என்ன இதுப்போ அந்த எப்போமே அந்த உறவுகள் ஒரே மாதிரி ரீ ம ரீதியில போறதில்ல சரிங்களா தொடக்கத்துல இருக்கற மாரி கடைசி வரைக்கு போறதுல்லதானே
ங்க பாருங்க என்னைக்குமே ஒரு ஆக்சுவல்ஸ் பர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிருக்கே ஒரு விஷயம் வந்து ஒரு போர்ஷலருக்க உறவு வந்து ஒரே மாரி போவே போவாது என்னைக்குமே உறவு வந்து என்னைக்கு ஒரே மாரி போகாது அது எப்டி போகுணு நெனக்கிறீங்க ஒரே மாரி உ
அது என்னாது போகுறதுக்கு சான்சஸ் இல்லங்க ஆனாலு அந்த வந்துட்டு இ உரிமயேடு வந்தா பள்ள வருது அந்த பள்ளத்த ஏ சரி பண்ணுன் நெனைக்க மாட்டேங்கிறாங்க அடுத்த மேடு வரும்போது பாத்துக்கலா அப்டிங்கிற மாரி இருக்காங்கல்ல
எல்லாப் போ போ ஏங்க பள்ளோ அந்த அந்த பள்ளத்துல இருந்து அடுத்த மேல ஏறி வரணுல்லங்க
நீங்க அவங்க அடுத்து மேல வந்துரலா அப்புடின் நம்பிக்க வெக் க்கிறாங்கல்ல அந்த பள்ளோய் ஏ செரியா பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த பள்ளத்த ஏ செரி பண்ண மாட்டேங்கிறாங்க பள்ளத்த செரி பண்ணாதானங்க மேல வர முடிய்
புரில்ல சமாதானப்படுத்தி மே மே மேல தூக்கி தர முடியுமா இப்ப அவங்களுக்கு இது பண்ணி நார்மலாக்கியே திரும்பி மேல வந்து அதுக்கப்பறோந்தா ஹைப் பண்ணிதாங்க அவ நல்லது பண்ண முடியு அதுனால சமதளப்படுத்த முடியு அந்த பள்ளத்துக்குள்ளயே வெச்சு எல்லாம் பேசி முடுச்சு அப்ப அப்பக்கப்ப என்ன கேக்குறனா ஒரு சண்ட போட்டா மொதல வந்து ஒர் அதா சொல்லுவாங்க சண்ட போட்டா அப்பக்கப்பவே பேசி முடிங்கன் சொல்லுவாங்க நம்ம அப்பக்கப்பவே பேசுவோந்தா அவுங்க வந்து சொல்லுவாங்க தெரியுமா இல்ல எனக்கு வந்து கோவமா இருக்க வெயி அப்பறோ கூப்புடுற கோவமா இருக்க வெயி அப்பறோ கூப்புடுற அப்புன்னா என்ன அர்த்தோ அப்பல்லா வந்து நா மொதல்ல நா சொல்வ நா அப்றமேல் பேசுற டென்ஷனா இருக்கு அப்றமேல் பேசுற டென்ஷனா இருக்குன் சொல்லிடுவ நா நா நாம் என்னோட முடிவு அப்டிதா இப்ப வந்து சேரி ஓகே இந்த விதி வந்து நம்ம இழுத்துட்டு அடுத்த லெவல்ல கொண்டு போவ் வேணா நம்ம அப்டியே பேசி முடுச்சுருலா இந்த டாபிக்க அப்டின் நம்ம
அப்படிங்கற பட்சத்துல அவுங்க அப்டி சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு விஷ் யோ முடியாம இருக்குன்னு அர்த்தோ எதோ ஒரு விஷியோ அங்க என்ன முடியல அப்படிங்கறது ஒரு அருத்தோ சேரிங்களா அது என்ன விஷ் துன்னு இப்போ வரைக்கு நீயி நீயி யோசிக்கலனு அருத்தோ
யோசிக்காம என்னங்க இருக்காங்க யோசிக்க எனக்கு புரியல நீங்க சொல்றது டாபிக் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து எனக்க கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து டைம் தர மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்றது வந்து ஏதா ஒரு ஒரு பாசிபிளா இருக்கா அவங்க யோசிக்காம எப்டிங்க யோசிக்காம இருப்பாங்க அ மூஞ்சிய மீன்ஸ் நீங்க பேசாம அவங்க பேசுறத வெச்சு வந்து அவங்க வந்து சோகமா இருக்காங்கலா இல்ல வந்து இதா இருக்காங்ளான் சொல்லி எல்லாமே தெரியிற விஷ்யோ வந்து எப்புடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யோசிக்காம இருப்பாங்க அந்த விஷயத்த
நீங்க வந்து கேட்டீங்களாங்க பள்ள இப்பனாச்சே செரி பண்ண முடியுமா அப்புடின் சொல்லி ஏ பள்ளத்த செரி பண்ணாதான மேல வர முடியு
சாரி கேட்டு அவங்க நார்மல் கூல் டவுன் இப்புடி நார்மலா கொண்டு வந்ததுக்கப்புறந்தா டாப்பிக்கே பேசியு சமாதானப்படுத்த முடியு ஓகேங்களா இப்ப என்னன்னா என்ன சொல்றன்னா அந்த எடத்துல சாரி கேட்டாதா அவங்க வந்து ஓகே சாரிமா இனிமேல் பண்ண மாட்டம்மா கொஞ்ச நாள் நீ கொஞ்ச நீ கொஞ்சோ புருஞ்சுக்கோம்மா இந்த மாரி டைம்ல இதாய் போச்சு சாரி மன்சுக்கோம்மா அப்புடின்ஸ் சொல்லி பேசி அவ கூல் டவுன் பண்ணதா அவ நார்மலா இல்ல இதுக்கு கார்ணோ இதுதா அவுங்களா திருப்பி திருப்பி ஆர்கியூமன்டு பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகு அ
நீங்க ஆர்கியூமண்ட் வேற அந்த விஷ்யத்த பேசுறதுன்னு வேற
நா இதாங்க சொல்ற அந்த விஷ்யோ வந்து அப்டியே நா வந்த விஷ்யோ வந்து நா அன்னைக்கே வந்து நீங்க பேசி முடிக்குவீங்கன் சொல்றீங்க கரெக்டான விஷ்யந்தா அன்னைக்கே பேஸ் முடிக்குறது தப் கரெக்ட் மு அண்ரெடு பர்சன்டேஜ் கரெக்டான விஷயந்தாங்க நம்ம லோவா இருக்கோ ஒரு விஷ்யத்துக்காக லோவா எறங்கி போயிட்டே இருக்கோ நம்ம ஒரு விஷ்யத்துக்காக அவங் கோவமா இருக்காங்க அந்த எடத்துல வந்து சாதி கேட்டு சமாதனப்படுத்தீங்க ரீசன சொல்றீங்க அந்த இதுக்காக சொல்லுங்க
ஃபர்ஸ்ட்டு அவங்கள சமாதானப்படுத்தனு
அதுதாங்க அதுதாங்க கேக்கணு சாரி கேட்டா அதுக்கப்பறந்தாங்க அதுக்கு இது இது சாரிக் கானக்கப்புறோ அவுங்க கிட்ட கொஞ்சோ கூல்டவுன் ஆனதுக்கப்புறோ இதுக்கான சீசன் இதுதாம்பா இப்புடிதா நடந்துச்சு தப்பா நெனச்சுக்காத மனுச்சுக்கோப்பான் சொல்லிட்டு அதுக்கப்புறந்தாங்க அவங்கள நாம சமாதானப்படுத்த முடியு ரீசன் சொல்ல முடியு நான் இல்ல ரீசன்தா சொல்லுவ சாரி சொல்ல மாட்டன் சொல்லி மயங்கிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இருந்துது இல்லீன்லா சொல்ல நாந்தா நாந்தா கரெக்டே அப்புடிங்குற மைண்செட்டே இருந்துது எனக்கு சேரிங்ளா நாம சொல்லி புரிய வெச்சுக்குளா மணிப்பே கேக்க வேணா அப்டின் நெனச்சுட்டு இருந்த ஆனா அப்ப தப்பு அதிய வந்து ஃபஸ்ட்டு மணிப்பு கேட்ட அதுக்கப்பறந்தா அவ வந்து புரியவே துமோ உங்க வீ எனக் கேட்டது எனக்கு புருஞ்சுது இல்லாத விஷ்யத்துல மட்டுமே நா அவ மட்டுமே செரியா இருக்காமா அதா ஒரு இதா ஒரு விஷ்யல அவ தப்பாதா இருக்கு அ அப்பெல்லாங்க அ அப்புடி இருக்கோ ஆப்போசிட் இருக்கு அவ மனசுல அவ புருஞ்சு நம்ம சாதிக்கு எப்டி இது பண்ணு கன்வென்ஸ் பண்ணுவாங்கள கன்வென்ஸ் பண்ணக்கப்புறோ நாம வந்து ஒரு விஷியத்ததா கேல்குலேசன் பண்ணா அப்புடி சொல்லிட் டு எனக்கு புரியவே எனக்கு எனக்கு புரியரதுக்கே வந்து எனக்கு ஒரு இது ஒரு ஒரு ஒரு மிஸ்சு ஒரு மாரி டைம் ஆயிடுச்சுங்க எனக்கு ஓகேங்களா
ம்
அ டைம் எடுத்து அவங்க எனக்கு புரிய அவங்க அவங்க புருஞ்சு அவங்களுக்கு அவங்கஸ்பே அ அ அவுங் அவங்க வந்து கொஞ்ச டைம் குடுத்து அவங்க சமாதானப்படுத்தி அதுக்கப்பறோ இருக்இ ரீசன் சொல்லு சாரிப்பா இதாப்பா ரீசனே அது ரீஸ்ட்டா அவுங்களு அவுங்களுக் கன்வென்சபலா ரீசனா இருக்கனு அது சும்மா எடுத்து என்ன என்னவா இதுவா எதுவேனா சொல்லிட முடியாது ஆனா உங்கள கன்வென்ஸ் பண்ண ரீசனு அந்த ரீஸ் இதுவந்து அவுங்களுக்கு ஓக் ஓகேவா இருக்குணு நம்ம எவ்வளவு ஈசியா சொன்னாலு நாலு ரீசன் இதாப்பா அத உண்மையா சொல்ணு அதெல்லா வந்து உண்மையா சொல்ணு கிட்ட ஆ அப்பதா கன்வென்சிங்கா இருக்கணு இதெல்லா இருக்கலாங்க
ஆமாங்க நீங்க என்ன அந்த செ பிரச்சன சரி பண்ணனுன்னு நெனைப்பீங்களா இல்ல அந்த பிரச்சன ஏதோ ஒரு என்ன சொல்றது இப்போ ஒட்டுவாங்கல்ல இப்ப டயர் ஒட்டுவாங்கல்ல ஒட்டி அப்போதைக்கு செரி பண்றதுக்கு அத அந்த டயரயே மாத்துறதுக்கு ஒரு வித்
ந நீ நா என்ன கேக்குற உங்களுக்கு தெரியவங்களுக்கு உங்கட விஷய நா கேக்குற உங்களுக்கு புரியல என தெர்ல எனக்கு மீன்ஸ் இப்ப வந்து
இல்ல அப்போதைக்கு அந்த பிரச்சனைய முடிக் டிச்சா போதும்னு நெனைறீங்களா ஒரேடியா அந்த பிரச்
புரிஞ்சிக்க நீங்க கோவமா இருக்கீங்க நா ஒரு தப்பு பண்ணிட்டே அதுக்கு சாரி கேட்குறது கரெக்டா தப்பா
சாரி கேக்குறது தப்பு கெடையாது சரிதா சாரி கேக்கனு தா ஆனா நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னா அப்போதைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சா போதுன்னுங்கறதுல வரீங்கல்ல
சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கே ஒரு விஷ் ஃபஸ்டு ஒரு தப்பு பண்ட்டா அப்போ அந்த விஷ்யோ சாரி கேட்டு நீங் கூல் டவுன் ஆனதுக்கப்றோ நார்மலா பேசி அதுக்கப்றோ இந்த விஷயத்துக் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றது கரெக்ட் இல்ல சூட்டோட சூட்டா வந்து நீங்க கோவமா இருக்கு போது ந வந்து எக்ஸ்
ஒருவேளை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டீங்கன்னா
எப்டிங்க மறப்பாங்க எனக்கு புரியலீங்க அதுவே
நீங்க நீங்க வந்துடு ஒரு ரெண்டு லைன்லந்த எக்ஸ்ப்ளனேஷன முடிச்சிட்டிங்கனா அது அவங்களுக்கு கன்வீன்ஸ்ட் ஆகலனா அப்டி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண மறந்துட்டீங்கனுதனே அர்த்தோ இல்ல விட்டுட்டீங்க அர்த்தோ
எப்டிங்க விடுவாங்க எனக்கு புரியலீங்க விடுறமா இருந்தா ஃபர்ஸ்ட்டே விட்டுருவாங்கல்ல
நீங்க இப்போ ஒரு விஷயோ நல்லா இருக்குன்னு நம்ம ட்ரை பண்றோ போக போக அது என்னது நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதா அந்த விஷயத்த விடுவோ அப்டி ஈஸியாலா விட்டுற மாட்டோ ஏன்னா நமக்கு அது புடிச்ச விஷயோ சரிங்களா புடிச்ச விஷயோ என்னைக் புடிச்ச விஷயோ தா ஆனா அது நமக்கு வேணானு தோணு வேணும்னு தோண விஷயோ வேணாம்னு தோணு ஆனா புடிச்ச விஷயோ என்னைக்கு புடிச்ச விஷயோ தா ரெண்டுக்கு வித்தியாசோ இருக்கு சரிங்களா
நிங்க சொல்ரது கரக்டு தாங்க புடிச்ச விசியம்ன்னைக்கு அ அதாங்க சொல்றே புடிச்சு விஷயோஎன்னைக்ங்க எப்டி பிடிக்காம மாறு அவ ரொம்ப புடிச்சது எப்டிங்க பிடிக்காம மாறு நீங்க
தோணு வேணாங்கிறதுக்கு புடிக்கலங்கிறதுக்கு வித்தியாசோ இருக்கு சரிங்களா
அது எப்டி எப்டிங்ர அவளுக்கு புடிச விசியோ எப்டி வோனான்ணு தோணு
ச்சு வேணானு தோணுங்க ஆ நமக்கு அது வேணு நமக் க்கு தா வேணு அப்படிங்கற அளவுக்கு இருக்கு அந்த விட்சோ சரி இப்ப கொஞ்சோ நல்லா இல்ல அப்டிங்கிற மாரி தோணு நல்லா இல்ல அப்டின்னு சொன்னா ஆனா நமக்கு அது புடிக்கு நல்லா இல்ல ஆனா புடிக்கும்ன்னா செரி இத வேணா இப்ப எங்க்யூ வேணா அப்டிங்கற மாரி கூட நம்ம தள்ளி வைக்கலாம்ல
எப்டிங்க நா நீங்க சொல்றது வந்து எப்டி தெரிமா ரொம்ப வந்து அது வந்து அன்ஃபேரா அன்ஃபேரா இருக்கு நீங்க சொல்ற விஷயோ ரொம்ப புடிச்ச விஷயோ நம்மளுக்குதா வேணும்னு நீங்க சொல்றீங்க ஆனா அது எப்டி வேணாலும் உங்களுக்கு தோணு
சரி நம்ம இப்ப ஒரு புடி ச்ச ஒரு ட்ரஸே எத்துக்கறோங்க ஒரு சர்ட் ஒரு சர்ட்ட உங்களுக்கு ரொம்ப புடிக்கும் இந்த சர்ட் வர சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ ஒரு நாள் போடுறீங்க ரெண்டு நாள் போடுறீங்க அடுத்த கல்யாணத்துக்கும் போடுறீங்க அதுக்கு அடுத்த பங்க்ஷனுக்கும் போடுறீங்க டெய்லி ஒரே பங்க்ஷனுகு போட்டு போக மாட்டீங்க தானே
நா எப்டிங் ஒரே ஒரே சட்ட எப்டிங்க எனக்கு சேபல்லெபி வந்து ஒரு அக்கேஷன் இருக்காங்க இந்த அக்கேஷனுக்கு கரெக்ட அப்பனு சொல்லிட்டு அப்ப ந போட முடியும் எல்லா பெசன்ட் ஒரே ட்ரெஸ் போட்டு போக முடியும் எல்லா பெசன்ட்
வெஷம் அப்ப புடிச்சிச்சி அது எங்க போய்ருவ வாட்ரோப்ல போய் தூங்கிருவம்ல